ஹலோ
கேக்கு ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க மேம்
ஆ சேரி சேரிங்க முன்ன பேசிட்ருந்தோல அது என்னவோ அ தடங்கள் வந்து விட்டது நம்ப இப்ப திரும்ப தொடர்ந்து பேஸ்லா ஆ ம் அப்றோ சொல்லுங்க உங்க ஊர சுத்தி வேற என்னல்லா ஸ்பெஷல் இருக்கு
மேம் மத்தபடி நம்மள்து எல்லாமே எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸும் இருக்குது மேம் மத்தபடி நீச்சல் கொலோ அந்த மாரி இது எல்லாமே மூங்கில் நம்ம மாரி ஸ்கூல்
ஆ நீங்க மூங்கில் அரிசி சாப் ப்பாடு வகைகளா நீங்க டே ஆ ஆ ஏ சாப் டிஃப்ரண்ட்டா சாப்டுவிங்ளா அ எப்டி நம்பு நம்பல்லா வெறு ரைஸ் அந்த மாரி இல்லாம இந்த மூங்கில் அரிசி சொல்லுவாங்கல்ல அந்த மாதுரில்லா சாப்ட்ருக்கிங்ளா
அது தெர்லிங் மேம் மூங்கில் அரிசி நம்புள்க் கால்லே இந்த களி அந்த மாரி சொல்லுவாங் மேம்
ஆ களியல்லா சாப்பா களி வந்து கேவுருமாவு களி சாப்பட்றது எல்லா வந் வந்து இங்க நார்மல்ங்க அந்த மலைல இருக்கறவங்க வந்து அந்த ஆ மலைலருக்குறவங்க வந்து பாத்திங்ன்னா இந்த மூங்கில் அரிசி சொல்லுவாங்க மூங்கில்லயே அரிசி வெளயுங்க அந்த மூங்கில் அரிசி வந்து அதுலே சமச்செல்லா சாப்ட்ருக்கோங்க அதெல்லா வந்து கேக்குமோது அசையா இருக்கு ஒரு வாட்டியாச்சு நம்ம அதுக்குள்ள போயிட்டு அத சாப்பட்ணு செய்ணு அப்டின் சொல்ட்டு அ ரொம்ப இதா இருக்குங்க
க கரெட்டுதா மேம் ஆமா மேம்
அதெல்லா ரொம்ப ரொம்ப புடிக்குங்க இந்த அ இயற்கையோட ஒன்றி வாழ் றதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்குங்க நானு கிராமத்துலதா இருக்க இருந்தாலு அந்த மலைக்கு போவுற மாரி ஒரு அட இது கெடையவே கெடையாதுங்க ஊருப் நீங்க இந்த மல மேல இருக்கும்போ நாங்க இங்க ஒரு கோவில் சிவன் கோவில் ஒன்னு இருந்துதுங்க நி லாவூர் நிலாவூர் கிட்ட அந்த கோவில்க்கெல்லா நாங்க வந்துருக்கோங்க அ அந்த கோவில்லா பாக்கும்போது அங்கேயே இருந்திர்லான்லா தோணிருக்கு அவ்ளோ அம்சமா ஏனா இயற்கையோட ஒன்றி அந்த அதோட கா காத்து சுவாஸ் ம் பண்றது எல்லாமே அங்க அதெல்லாம் பாக்
ம அங்க போனாலே ஒரு புத்துணர்ச்சி கெடக்கிற மாரி இருக்குங்க
ஆமாங்க ஆமாங்க அ அ அ அந்த இயற்கையெல்லா பாத்தாதா நமக்கேத் தெரியும் அ இந்த இயற்கையோட நம்ப இப்பிடி வாழ்றமே நம்மெல்லா கொடுத்து வச்சிருக் க்குணு அப்டின் நாம நெனச்சுக்குணு ஏனா நம்ம இப்ப பா சுவாசிக்கிற காத்து இருக்கு பாருங்க கிராமத்துல இருக்கறத விட அந்த திட் சிட்டில இருக்கவுங்களுக்லா வந்து அந்த இயற்
நெறைய பொலியுஷனு அதனால ஆமாங்க மேம் அதுதா மேம் நெறைய நெறைய கம்பெனீசு வண்டிங்க ஒரு இது
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அந்த மாரி ல்லா இல்லாம இயற்கையோடு வாழ்ந்தா அவுங்க எவ்ளோ நாள்க்கு வாழ்வாங்க அவுங்களோட ஆரோக்கியோ எப்டி இருக்கு அப்டின்றதெல்லா நம்ப பாத்துக்லாங்க ம் ம் அப்புறோ ஒங்கூர்ல திருவிழால்லா நடக்குங்ளா அதெல்லா வந்து பாரம்பரியமா ஒங்க ஊர் பாரம்பரியம் படி நடக்குல்ல நீங்க நீங்க எப்பிடி திருவிழா நடத்துவீங்க
ம் திருவிழா ஒ அ ஏழ் நாள் இதே இதுதா மேம் பழைய ஒரு இதேதா பாரம்பரிய இது பொய்க்கால் குதிரை இது இந்த மாரி எல்லாம் பரதநாட்டியோ ஆடி இதுன்னு ஒரு ஒரு இதுல்லா நடத்துவாங்க மேம்
ஓ அங்கியு அரங்கேட் றம்லா பண்றாங்ளா படிக்க புள்ளைங்க படிக்க பள்ளி வசதில்லா அங்கருக்
ப பள்ளி வசதி ஆஸ்பத்திரி எல்லா போக்குவரத்து எல்லாமே எல்லாமே கட்டிருக்கு மேம்
து எல்லா தெளிவா வச்சிருக்காங்க
அ ஆமாங்க மேம் எல்லா எல்லா வசதிகளு இருக்குது அதுதா மேம்
சேரி சேரிங்க எனக்கு அந்த ஊருக்கு வரணுன்னு சுற்றுலாவா சுற் றுலா பயணியாட்டோ அங்க வரணுன்னு அ இருந்துது பேசிட்டே இருந்தோ வருவோங்க அ என்னா அது சுற்றுலாத்தலோ ஒங்க ஊர் பக்கோ எல்லாமே சுற்றுலாத்தலந்தா அந்த மே மாசோ அந்த கோட கோடை விடைம் வி டுமுறைக்கெல்லா நாங்க ஆ ம் ம் ம்
அது தனியா ஒரு இது பண்ணுவாங்
பண்ணுவாங்க அதெல்லா வந்து பாக்கணுங்க எனக்கு அதெல்லா ரொம்ப விருப்பந்தாங்க அ கொழந்தங்களல்லா கூட்டிட்டு ஒருநாள் வரணு எல்லா பாக்குணு அப்டின் ஒரு ஆச இருக்குங்க வருவங்க ஒருநாள்ல ஒருநாள் வருவாங்க அ ம் ஏ
ஃபேமிலியோடங்கயா
ஆமாமாங்க குடும்பத்தோட வந்து அத பாத்து ரசிச்சு அப் ப்பதாங்க அது நம்ப தனியா வந்து வர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கொஞ்சொ ஜாலியாருக்குங்க தனியால்லா வரமுடியாது ஃபேமிலியோட வந்தாலுமே நல்லா இருக்குங்க ஏனா நம்ம ஃப்ரெண்ட் மொமெண்ட்டா இருக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா வந்ட்டோன்னா உன்னு ஜாலி தாங்க ஃபிரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ற மாரி நம்ம ஃபேமிலிலக் கூட அவ்ளோ அட்டாச் சாய் எஞ்ஜாய்லா பண்ணோ மாட்டோங்க ஏனா ஃப்ரெண்ட்ஸோட சேரம் போது கலாய்ச்சிட்டு ஒரு ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு அம் அந்த ஷேர் பண்ணிக்கிட்டு அ இது என்ன எந்துறா மச்சா இது உன்னுதுறா மச்சான்னு சொல்லாம எல்லா நம்புல்துறான் சொல்ட்டு பேசிட்டு போவாங்க பாருங்க அது இதெல்லா வந்து ஒரு அ ஒரு தனி இதுங்க இந்த கிளாஸ்ஸு பங்க் அடிச்சுட்டுல்லா அது மாரி சுத்துவாங்க பாருங்க அதெல்லா அப்டியே சுவாரஸ்யோங்க அதெல்லா எங்க போய் சொல்றது அதெல்லாமே அந்த நாள் எல்லா மீண்டு வருமா அப்
ஸ்கூல் ஸ் ஸ்கூல் படிக்கிறது லைஃபே வேற மாரிதா மேம் ஸ்கூலு ஸ்கூல் காலேஜ் ஜு வேற மாரிதா
அதெல்லா வேறதாங்க அ நம்போ நம்போ சுற்று சூழல்கள பாதுகாத்து அ நம்ப அந்த இ துலே வளந்துட்டு அதுக்கப்பறோ நம்ம நகரத்துக்கே வந்தாலு நம்ப ஊர தாங்க நம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோ இ ஐயோ நம்ப அங்க நல்லா இருந்தோமே இயற்கையோட ஒன்றி இருந்தோமே இங்கே வந்து இப்டி மாட்டிக்கிட்டோமேன்னு தா தோணு ஆனா ம் வேற வழி இருக்காதுங்க நம்ப அன்றாடோம் பொழைக்க வழி தேடி போனுன்னா நகரத்துக்கு போய் தாங்க ஆகனு
ஆமா மேம் நம்மோ வே ஒரு ஒர்க்கு போனோன்னா கூ ட வெளிய இதுதா போய் ஆவனூ மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஊர
ஆமாங்க அ அப்றோ அக்கா தங்கச்சிங்க எல்லாம் அ இப்ப பண்டிகைக்கு எல்லா வந்தா எத்தன நாள் தங்குவாங்க எல்லா ரொம்ப புடிக்குங்ளா நீங்கெல்லா ஒங் ஊருக்குல்லா போனா ஒங் ஊர் திருவிழாலலா எப்டி எஞ்ஜாய் பண்ணுவீங்க அதெல்லா சொல்றீங்ளா
அதா மேம் அ ரெண்டு சிஸ்டர் இருக்றாங்க மேம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிச்சிங் மேம்
ஆ அ
நாங்க எங்க எங்க அப்பப்போ வெளியூரு வெளியூருக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவோ மந்த்லி அந்த மா மாரி ந்த டூ மந்த்ஸ்லே அந்த மாரி வருவ
ம் ம் ம்
இவுங்க லோக்கல்லயே இருக்கறனால அவுங்க அப்டியே பக்கத்துலே பாத்துக்கன்னு ம்மா அப்பா மம்மி மட்டுந்தா இருக்காங்க அப்பா இல்ல அ அதனாலதா மேம்
சேரி செரிங்க அப்போ உங்க கஷ்டோ நஷ்டோல்லா தெரிஞ்சிருக்கு நீங்க எல்லா தெரிஞ்சி அறிஞ்சி பொறுப்பான புள்ளையா இருப்பீங்க கரெக்ட்டுங்ளா ஆ இருக்கட்டுங்க பொறுப்பான புள்ளையா இருக்கறதாங்க கரெக்ட்டு அப்டி தாங்க இருந்தாகணு அப்பா இல்லன்னா அந்த எடத்துக்கு பையந்தா அப்பாவா மாற வாய்ப்பு வரு அதெல்லா ஒரு அனுபவந்தா அ அக்கா தங்கச்சிங்ள பாக்கறது அவுங்களுக்கு இதுவா மாறது எல்லாமே வந்து நல்லா நல்ல ஒரு உறவுகள் உறவுகள மதிக்கணுங்க என்னதா நம்ப பெருசா சம்பாரிச்சி நம்ப ஊர் ஊரா போய் நல்லா சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து பேரும் புகழு வெச்சிருந்தாலு நமக்கு பெரும சேக்குறது என்னம் மோ நம்ம கூட பொறந்தவங்கள நல்லா பாத்துக்குறா நல்லா அ வெச்சுக்குறான்னு சொல்றதுல தாங்க இருக்கு
நம்மளுக்கு நல்லது கெட்டது எது ஒண்ணுல்லனாலு அவங்கதா மேம் கடைசி வரைக்கு இருப்பாங்க
ஆமாங்க யாரா இருந்தாலுமே பெத்தவங்க கூட பொறந்தவங்கள தவிர வேற யாருமே நல்லது அவ்ளோவா நல்லது நெனை ச்சிட மாட்டாங்க நமக்கு நல்லது நெனைக்கிற ஜீவன் அப்டின்னா அம்மா அதுவு அப்பா இல்லாம ஒ அம்மா தனியா வளக்குறாங்க அப்டின்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தல வணங்குலாங்க ஏன்னா அந்த அம்மா இப்ப கொழந்தைங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கைய மொத்தமா அற்பணிச்சு இந்த குழந்தைங்க நல்ல நல்லனுக்காகவே பாத்து அவங்க நல்லா வளர்றாங்களா அப்டின்னு பாத்து அப்டியே வளருவாங்கங்க அதனால அந்த அந்த இத வந்து நீங்க எப்பயுமே மறந்துட கூடாதுங்க நங உங்க அக்கா தங்கச்சிங்ள நல்லா பாத்துக்கோங்க ஆ
தா இது பண்ணுக்குறே நா இன்னு கொஞ்சொ இது செட்டில் ஆயிட்டு அவங்கள நல்லா பாத்துப்பணு எனக்கு
பாத்துக்கணு ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஓ இந்த பரவாயில்ல இந்த காலத்து பசங்கள கொஞ்சொ பாராட்லாங்க அந்த காலத்துல பசங்கல்லா ஆ இருக்காங்க ப பாசமா இருந்தாங்க இப்ப எல்லா பசங்கல்லா வந்து நம்ப செட்டில் ஆகணு நம்ப நம்ப முதல்ல இதானா தா மத்தவங்கள பாத் துக்க முடியுனு ஒரு ந ஒரு தோணல் வருது பாருங்க முன்னல்லா அப்டி இருக்க மாட்டாங்க இப்ப எல்லா பசங்கள பாத்தா ஆச்சரியமா இருக்கு பசங்கல்லா இப்டி இருக்காங்க பரவாயில்ல அப்டின்ற தோன்ற அளவுக்கு அந்த பாசோ அதெல்லா நம்ப நம்ப காலத்தோட முடிஞ்சிருமோ அப்டின்னுல்லா நனைச்சிருக்கேங்க அப்டி எல்லா இல்ல இல்ல தொடருது அ நாங்களு இப்டி இருப்போ எங்களுக்கு பாசொ தெரியு எல்லாரையு பாத்துக்க தெரியுன்ற மாரி நடந்துக்குறீங்க எனக்கு அதெல்லா பாக்கும் போது
எனக்கு இருக்குற ஒரே ஒரு கமிட்மெண்ட்ஸ்ன்னா அது மட்டு தா மேம் வீட்ல இருக்கிறவங்க மட்டு செட்டில் பண்ணிட்டு எனக்கு மத்தபடி வந்து ஒரு இதுவுமே இல்ல மேம்
ம் அதுதாங்க அதுதாங்க நம்ப
டு நம்ம இது பண்ணிட்டா அது மட்டு போது மே மத்தபடி எந்த ஒரு ஆசையு இல்லங்க
அதானே மத்தவங்களுக்கு குடுத்து வாழ்ந்தாவே அதுவே பெரிய விஷயோங்க நமக்கு நமக்கு மிஞ்சுதா அப்டின் நெனைக்காம எல்லாருக்கு கொடுத்து எல்லாரு சேர்ந்து சாப்பிட்லா அப்டின்னு நெனைப்பாங்க இல்லைங்களா அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா நகரத்துல அவ்ளவா இருக்காதுங்க கிராமப்புறத்துலயோ இல்ல மல மலயில வசிக்கிறவங்களுக்கோ எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணோ இருக்கு நம்ப நம்ப மக்க நம்ப மக்கள் நம்ப கூட இருக்க ஜனங்க அப்டின்னு நம்ப நம்ப நம்பனு நம்பள வெ ச்சு பாப்போ அது தனித்துவமா பாக்காம ஒத்துமையா இருக்கதா நம்ம பாப்போ அந்த மாரி இருந்தாதாங்க நல்லது ஆ இருக்குலா சுயநலமா இருக்குலா ஏதோ ஒரு கட்டத்துல இருக்குலா எல்லாத்துலயு சுய நலமா இருந்துட்டா கண்டிப்பா வாழ முடியாதுங்க
ஆமா
நம்ம விட்டு குடுத்து போற மனப்பான்ம இருக்கணு
மனித இதுவே இல்லாம போயிடோ மேம் கரக்ட்டுதா மேம்
அத நா எல்லாரையு பாத்துக்குற மனப்பான்மை இருக்கணோ எல்லாருக்கோ உதவி செய்யுற மனப்பான்ம இருக்கணோ அப்பதா நாலு பேருக்கு நா சும்மாலா சொல்லலைங்க நாலு பேருக்கு உதவி செஞ்சா உ இதுக் கீர்ல தானா வருவாங்கன்னு பெரியவங்க உண்மைதாங்க சொல்லியிருக்காங்க அந்த பெரியவங்க சொன்னது மாதிரிதா நம்ப என்ன பண்ணாலு நம்ப அ நாம பாத்துக்குறத பொறுத்துதா இது எல்லாமே அமையுங்க ம் தோழரே உங்க கூட பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷோ அ உ ங்க ஊர பத்தி நீங்க தெளிவா சொன்னதுல எனக்கே இப்போ உங்க ஊர வந்து பாக்கணு போல ரொம்ப தோணுதுங்க
நீங்க ஃபேமிலியோட நீங்க ஒன்ஸு ட்ரை பண்ணுங்க உங்குளுக் அது மறக்க முடியாது லைஃப் லாங்க்ல உங்குளுக்கு இருக்குமா
ஆமாங்க நா கண்டிப்பா வருவங்க ஏ கு இந்த அனுபவத்த அனுபவிக்கிறதுக்காகவே ஏ குடும்பத்தோட ஒரு நாள் ஆ மலைக்கு வரணோனு ஆச ஒரு நாளாவது வந்து அங்க தங்கி அங்க அங்க இருக்குற லைஃப வாழ்ந்து பாக்கணோனு ஒரு ஆச இருக்கு கண்டிப்பா வருவங்க தோழரே ஆ ரொம்ப உங்க கூட பேசனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆ அ தொடர்ந்து பேசலா இன்னோரு கால் வரும்பொழுது நம்போ வாய்ப்பு ஆ வரும்போது நம்ப தொடர்ந்து பேசலா தோழரே ஆ
ஓகே மேம்
நன்றி தோழரே
செரிங்க மேம்
வணக்கம் என்ன பண்ணுவ